ஹ
ஹலோ
ஹலோ
கேக்குதா ஆஹ்
ஆஹ் கேக்குது நேத்துக்கு இந்த குரூப்ல ஒரு மெசேஜ் வந்திருந்தது இன்னைக்குதான் நினைக்கேன் அதல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருந்தாங்க
எதுக்கு
இது வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து சில பேர் எழுதி வச்சு பேசுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்க கூடாது அப்புறோ வந்து பேசுறது ஃபிப்டி ஃபிப்டியா இருக்கணு அப்றோ இத ரிலீஜியன் சம்பந்தமா பேசக்கூடாது பொலிட்டிஷியன் சம்பந்தமா பேசக் கூடாது
நம்ம தான்டி பேசணு
எல்லாரு அப்டிதா பேசுவாங்க பேட்வேட்ஸ் யூஸ் பண்ணக் கூடாது அந்த மாதிரி போட்டு இருந்தாங்க
உம் நம்ம தான பொலிட்டிஷியனோ ரிலிஜியன் எல்லா
பொலிட்டிஷியன் பத்தி நம்ம பேஸ சும்மா ரிலீஜ்ஷியன் பத்தி அன்னைக்கு கேட்டது தெரிஞ்சுக்கிட்டோ ஆ அது அதெல்லா ஒன்னு இல்ல அப்டி பாத்தா டி வி கேல இருக்கவங்க டி வி கே ன்னு சொல்லுவாங்க
உம் உம்
சும்மா ஒரு கால் தான அப்டின்னு ஏனோ தானேனு பேசுவாங்கல்லா அந்த மாதிரில்லா பேசக்கூடாது அப்டின்ல்லா சொல்லியிருந்தாங்க
உம்
ஆ நெட்வொர்க் இல்லாத ஏரியால இருந்து பேசக்க கூடாது நெட்வொர்க் இருக்கற பிளேஸ்ல பேசணு
உம் உம்
உம் வேற என்னா கன்னியா குமரி என்னா கூட்டம் தெரியுமா டூரிஸ்டர்ஸ் கொறயவே மாட்டேங்கறது
அப்ப மம்மையு அப்டி தா இருக்கு
சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ரஷ் இல்லாம இருக்கு இன்னைக்கு நாங்க அங்க கோயிலுக்கு போனங்க சிவன் கோயிலுக்கு பாத்தா நல்லா போயிட்டு அந்த ரூட்டு அப்டி ன்னா பீச்சுக்கு போல அந்த வெளிய ரோட்டடிதா சுத்தி வந்தோ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேனே நல்லா கூட்டமா இருந்துச்சு அந்த சிவன் கோயிலுக்கே அ நெறய நார்த் இந்தியன்ஸ் வந்திருந்தாங்க அங்க கன்னியாகுமரிக்கு வந்தவங்களாதானே இருக்கு அங்க வராங்கன்னா
எப்ப போனாலு பா க்கல்லா எல்லா கன்னியாகுமாரி
ஃபாரினர்ஸு நார்த் இந்தியன்ஸு எல்லாரு நல்லா கூட்டமா இருக்கு ஒரு வேல வெக்கேஷன் முடுஞ்சு இப்போ இன்னைக்கு வீக்கெண்ட்டு பண்ண
உம் அவே எப்பம வரவன்னு சுத்தணு
உம் ஈவினிங் பாக்க நல்லாதா இருக்கு சுட்ட வெயில் இல்லன்னா கஷ்டோ ஈவினிங் தா போனா
என்னானே தெரிய வந்து ஒவ்வொரு டைம் அங்க கைக்குமரி போம்போது எனக்கு வந்து ரொம்ப புடிக்குல எனக்கு வந்து ஒரு மாதிரி ஜாலியா திருப்தியா எல்லா எனக்கு தடவையுமே இருக்காது இப்போ நான் போயிட்டு பல தடவைகள் பல எனக்கு வந்து ஒரு மனசு குறிதா இருக்குது ஏ தெரியாது என்ன பிடிக்கல ஏனா கன்னியாகுமரி
வெயில்ல போனா அங்க வெறுப்ப சுமாரா தான் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்காது
அது மட்டும் நல்லா இருந்து போட்டிங் எல்லாம் போனோம் ஒரு தடவை நல்லா இது வரைக்கும் எல்லாமே ஃபுல்ல வந்து எப்பவுமே திருவள்ளுவர்
நைட் பாக்க நல்லா இருந்து சரினா நைட் வந்து அஹ் கொஞ்சம் காத்து குளிர் காத்து அடிச்சுட்டு அது நல்லா இருக்கும் இல்ல பீச் சவுண்டோட
உம் பீச் நைட்டு நல்லா ஈவினிங் டைம் ஆமா ஈவினிங் டைம் வந்து நல்ல நல்லாதான் இருக்கும் பீச் எல்லாமே
நாங்க போறது எப்டியும் ஒரு சிக்ஸ் செவன்லாம் ஆயிரும் ஆஹ் நல்லா இருக்கும் அந்த டைம்ல நல்லா சில்லுன்னு காத்தடிச்சுட்டு அழகா அந்த அலை சவுண்ட்ல அப்ப்டடியே இருக்கும்போது நல்லா இருந்துச்சு ஆன என் ன அங்க இருக்க பானிபூரி அதெல்லாம் வாயில வைக்க முடியாது ஆன போட்டிங் எல்லாம் நல்லா கூட்டமா இருக்கு இப்போ நானும் ஒரே ஒரு வாட்டி போயிருக்கேன் ஆனா எனக் இப்போ அந்த போட்டிங்லையானா ஆச இல்ல
உஹம் இதுவரைக்கும் ஆனா இதுக்க எல்லாம் போனத இல்லை இந்த திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் மண்டபத்துக்கு மட்டும் விட்டனும் முன்னாடி இதுல விடவே இல்ல இதுவரைக்கும் நான் போனதே கிடையாது திருவள்ளுவர் சிலைக்கு எல்லாம்
ஆமா எனக்கும் போனும் ஞாபகம்ல்ல விவேகாந்தா பாறைக்கு போனோம் அந்த டைம் ஏதோ வேல நடந்துட்டுருக்கு அப்புடி ஏதோ சொன்னாங்க
ஆங்க நிறைய இருக்கு காந்தி மணி மண்டபம் ஆமா போகும்போதெல்லாம்த சொல்றாங்க காந்திமணி மண்டபம் காமராஜர் மணிமண்டபம் நெறையா அங்கங்க அங்கங்கயா இருக்கு
ம் ஏன்னா திருவள்ளூர்ச்சிலை மேல வேற போய் பாக்கணும்னு தான் ஆச
சொல்லு
ஆனா அது நம்ம பொறந்ததுல இருந்தே பாதி னாலும் வேலை நடந்துட்டுதான் இருக்கும் இப்பந்தான் வேலை நடக்குது
மாலை பறிக்கவும் எவ்வளவு ஹைட்டா இருக்கு அது இடி தாங்கி எல்லாம் வச்சு எப்படி இது வேலை செய்திருப்பாங்க
என்ன பண்ணனும் எப்படி பண்ணனும் நம்ம முன்னாடி உள்ளவங்கதா இன்ஜினியர்ஸ்
கன்னியாகுமரினாலே என்ன திருவள்ளுவர்தா
ம்
நைட்டு போனாலுமே அங்கெல்லா கூட்டமாதா இருக்கு என்னா அங்க வேற பானிபுரியல்லா வாயில வக்க முடியாது
நாங்க போனா பெருசா பானிபூரி அது இதெல்லா சாப் நா வந்து பானிபூரி வந்து எங்க சாப்பிட்டே இன்னா இங்க எனக்கு படிக்க ரிலன்ஸ் மார்ட் இருக்குல்ல நம்ம அ நாகராஜா கோயிலுகிட்ட நாகராஜா கோயிலுகிட்ட அங்க இருக்க பானிபூரி ட்ரை பண்ணலா
ஆ
அந்த நாகராஜா கோயிலு பக்கத்துல இருக்குல்ல அ அ ரேட்டு ஒன்னு அப்பிடி தெரியல நார்மல்தா ரேட்டு
நா இந்த மொஜிட்டோ குடிச்சோ ஒரு வாட்டி பயங்கர ரேட் அந்தளவு டேஸ்ட் ஒன்னு இல்ல
இல்ல இல்ல க
பானிபூரி நல்லா இருக்கணுனா ஒன்னு நீ வீட்ல வச்சு சாப்பிடனு
ம் அது என்ன தெரியல அப்ப வந்து நா பானி பூரி செரி பெருசா ஃபேமஸ் ஆச் தோழி அங்க இல்லனு சொல்லிட்டு அது வாங்னே ஆனா நா வந்து போதுக்கு முன்னாடியே வந்து யூடியுப்ல ரிவியூ எல்லா பாத்துதா போனே இப்ப வந்து அ த ரிவியூல சொல்லிருந்தாங்க பானிப்பூரி வந் து அ தாய்பூரிதா சூப்பரா இருக்கு தா சொல்லிசோ அப்ப வந்து உடனே நானு சேரி தானிப்பூரி ட்ரை பண்ணிட்டு பானிப்பூரியு அதுகூட தாய்பூரியு வாங்குகோம் எப்பிடி இருக்குனு பாப்போன்னு தாய்பூரியு அப்புறோ அதுல வந்து எதோ கிரேதவ ஒய்ட் கலர்ல என்னமோ போட்டு அந்த பூரில வந்து தயிர் மாரி இருக்கு பாக்க என்னமோ ஆனா அது நா சாப்
தயிர் பூரி நல்லாவே இருக்காதுகள் நா ஒரு வாட்டி சாப்ட்டே இங்க
இல்ல அது தயிர் இல்ல தயிர் இருந்தா தெரியுல்ல சாப்பிடும் போது
ஆனா அது நல்லா இருக்காது டேஸ்ட்டு
நீ சாப்ட்டு இருக்கியா அங்க சாப்
எனக்கு அங்க சாப்பிடல நா இங்க இந்த ரோட் சைட்ல எல்லா இப்ப பானிபூரினு தனியாவே ஒருது வச்சிருக்காங்கல்லா தள்ளு வண்டி மாதிரி
நா அப்பு ஆனா அங்க சாப்ட்டது நல்லா இருந்து எங்க வீட்ல எங்க வீட்ல எல்லாருமே சாப்ட்டு அங்க சாப் ட்டது தாய்பூரி ஆனா இது க ரோட் சைடு தரது என்னென்னு தெரில ஆனா தயிர் மாரி எதோ ஒயிட் கலர் ப்புலதா இருந்தா ஆனா தயிர் மாரி புளிப்பா ஒன்னு இல்ல நல்லா இருந்தான்னா பானிப்பூரிய விட அது ம் ஒரு இது இந்த இது பானிபூரிய விட எவ்வளவோ டேஸ்ட் பெட்டரா இருந்தது
ஆனா போத்தீஸ்ல நெறயா வெரைட்டியா இந்த சிக்கன்ல பண்ணி வச்சிருப்பாங்க அதுல ஒரு அது என்ன ஸ்நாக்ஸ்ன்னு எனக்கு ஞாபகோ இல்ல ஆனா டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு போத்தீஸ்ல ட்ரெஸ் விடைக்குமே அந்த அங்க இருக்க ஸ்நாக்ஸ் எல்லா டேஸ்ட் நல்லா இருக்கு
ட்ரெஸ் எல்லா பயங்கர காஸ்ட்லி மாதிரி இருங்க எனக்கு அங்க போய் எடுக்கவே தோணல
எனக்கு அங்க போனா எதுவுமே செட் ஆகுற மாதிரி இருக்காது காஸ்லியா இருக்கு ஆமா காஸ்லியா இருந்தா அதுக்குக்கான ஒர்தா இருக்கணு ஆ அந்த மாதிரி தா இரு ஆனா அங்க வாங்குற கிளாத் வந்து கொஞ்சோ நல்லா இருக்கு
பிரியாலல நாங்க எடுக்க போகும் பாத்துக்க எனக்கு வந்து நா எல்லா ஒரு ரெண்டு சுடி எல்லா எடுத்து அங்க இருந்து எனக்கு ஒன்னுக்கு ஆவாது அது போடவே இல்ல செலன வீட்டுக்குனு எடுத்து முக்கியமா ரிலேட்டிவ்ல ரெ ரெண்டாயிரம் ரூபா மெட்டீரியல் மட்டும் எடுத்து ரெண்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து அதுக்கடுத்து தக்கறுக்கு வேற அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நெனச்சு பாரு ஆயிர தொள்ளாயிர கிட்ட இது ஆச்சு சுடியா தக்குறதுக்கு டிரஸ்சு உன் ஆனா கல்யாண வீட்டுக்கு அந்த டிரெஸ் போடல அவளத்துக்கு கேவலமா இருந்து தச்சது ஐயா எனக்கு தச்சது தந்தது நல்லாவே தக்கல இல
கரெக்டா அடிக்கணு நமக்கு அப்பதா தக்கிறது கரெக்டா அமையு
அ
ஏனா தெரியது நல்லா பிரேக்கா து இவ்ள நேரோ நல்லா கேட்டுட்டு இருந்துச்சு ஹலோ ஒரே பிளேஸ்லதா ஒக்காந்து பேசிட்டு இருக்கியா
அ இருக்க ஹலோ